ன்னா பண்ற
வோ இப்பதா சும்மா படுத்துட்டு ருக்கே நானு
ஓ ஓ‌‌ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டே நீ சாப்ட்டியா
ம் சாப்ட்டே
என்ன திடீர்னு ஃபோன்லா பண்ணிருக்க
நானா இங்க கிட்ஸுக்கு டொனேஷன்லாம் வாங்க வருவாங்கள்ல அனாத ஆஷ்ரமத்துல அவ்ங்ளா வந்தாங்ளா எனக் அப்டியே ஒரு மாரியா மனசுல ஒரு மாரி கஷ்டமாருந்துச்சு செரி ஏதான் ஒனக்கு கால் பண்ணலாம்ட்டு பண்ணே
செரி செரி என்ன என்ன பண்ண போற அவ்ங்களுக்கு ஏதாச்சு காசு ஏதாவது டொனேட் பண்ணும் அப்படின்ட்டு எதாச்சு சொன்னாங்களா ன்ன
ஆமா டொனேட் பண்ணு தான் சொன்னாங்க ஆனா வந்து எனக்கு ஒரு பேம்ப்லட் மாரிலாம் காமிச்சாங்க அது உண்மையா பொய்யா அப்டின்றது தெரிலனு யோசனயாருந்துச்சு சில பேர்லாம் இது மாரி கூட ஏமாத்துறாங்கள்ல
ஆமா ஆமா சில பேர்லாம் ஏமாத்துவாங்க நீ குடுத்துறாத அப்றொ இந்த துணி கேக்கலா வருவாங்கல அந்த மாரி அனாத ஹாஸ்பிடல வந்திருக்கோம் துணி கேட்பாங்க அதெலா நீ குடுத்துறாத நீ எதுமே
ஒரு பயமா இருக்குங்க உண்மையா கஷ்டப்படுறவங்க குடுக்குறோமா இல்ல பொய்யா வந்து வாங்கறாங்களு பயமாருந்துச்சா நீங்க அப்றமா வாங்க அப்டி சொல்லிட்டே நானு
ஆனா இப்டி வேணா பண்லா உனக்கு ஏதாது பர்த்டே ஏதாச்சு வருதுன்னா நீ போய்ட்டு அங்கே போய்ட்டு வேணா எதா நியூ புது ட்ரெஸ் பத்து பேருக்கு எடுத்து குடுக்லா
உம் அது மாதிரி பண்ணலாம் ஆமா ஓ நீ இது நல்லா இருக்கு இது சொல்றது கூட அந்த மாதிரி வயசானவங்களுக்கு செய்யலாம் போய் நம்ம அங்க பாக்குறோல்ல அங்கல அதனால தெரிஞ்சிரும்ல
ஆமா ஆமா ஆனா நீ எனக்கு தெரிஞ்சு நா என்ன சொல்றேனா இது வந்து வீட்டாண்ட வந்து கேக்றவங்களுக்கு வந்து நீ டொனேட் பண்ணாத அதே மாரி நம்ப கோவில் கூட போனோனா அங்க கூட அந்தது உண்டியல் மாரி வச் சி டொனேட் பண்ண சொல்லுவாங்கல்ல இந்த மாரி அதுவு அதுவு வேஸ்டு தா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம்
உம் ஓகே ஓகே புரிது நீ சொல்றது எனக்கு உம் நம்ளால முடிஞ்சது எதோ இல்லாதவங்ளுக்கு குடுக்லாம்
ஆமா ஆமா ஆனா இந்த கோவில்ல இருக்றாங்கல்ல வயிசானவங்கல்லா அவுங்க இந்த இது இந்த இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல பெக்கர் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வேணா நம்ம ஏதாச்சி காசு அந்த மாரி குடுக்லா வயசானவங்களுக்கு சில போய்ர்லாம் நல்லாவே இருப் அவங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நல்லா இருந்துக்குனே அந்த இங்க இருந்தா பிச்ச எடுத்துட்டு தா இருப்பாங்க ஆ
வயசானவங்களுக்கு வேணா செய்யலா வயசானவங்களுக்கும் நீ சொல்ற மாரி ஏதாவது பண்லானு வச்சுக்கோயே சாப்பாடு மட்டு வேணா வாங்கி குடுக்லா காசு குடுக்க தேவல்ல மேபி அவங்களுக்குமே ஒரு பேமிலி இருந்தாலும் இருக்கும் சும்மா வந்து இங்க உக்காந்தாலும் உக்காந்து இருப்பாங்கன்னு எனக்கு எல்லாம் தோணுது
உம் நீ எங்க அது மாதிரி இதெல்லாம் போயிருக்கியா ஆனாதா ஆஸ்ரமுலாம் போய் ஏதோ செஞ்சிருக்கியா என்ன
வருஷோ வருஷோ ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு மட்டும் போய்ட்டு செய்றதுண்டு ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைல இருந்து செய்வாங்க போல மந் மத்தியானத்துக்கு லன்ச்சு குடுத்துட்டு வந்துருவோ அங்க சின்ன குழந்தைங்க இருப்பாங்கல்ல அவுங்களுக்கு வந்து புக்ஸ் இது மாரி கொஞ்சொ பழசு தா புக்ஸ் மட்டு ஆனா ஃபுட் வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு ஐம்பது பேர் போல இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு உம் நீ பாத்திருக்கியா அது மாரி இடத்துக்கலா போயிருக்கியா
நானும் போயிருக்கேன் நானும் போயிட்டு அந்த கேக் என் பர்த்டேக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து கேக் கட் பண்ணாரு அந்த இடத்துல கட் பண்ணிட்டு அப்றோ எல்லாருக்கும் சாக்லேட் ஸ்வீட் எல்லாம் குடுத்துட்டு அதா ஃப்ளோர் ஃப்ளோரா இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு ஃப்ளோர் பெரிய இது போல இது அந்த எடத்துக்கு போய் பண்ணிட்டு அப்றோ அங்க லன்ச் மாரி எல்லாருக்கு இது பண்ணி குடுத்துட்டு அப்றோ அந்த பட்டே பாட்லா பாடுவாங்க தெரியுல்ல உனக்கு
ஆமா அவுங்க விஷ் பண்றது அவ்ளோ ஒரு பிளஸ்ஸிங் நம்ம கெடைச்ச மாரி இருக்கும்ல
ஆமா ஆமா அது அவ்ங்க விஷ் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு நல்ல இது மாரி ஆனா எனக்கு எப்பமே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாது செய்ணு அப்டிதா தோணு ஆனா சில நேர்த்துல நா னே ஏமாந்துருவ
நம்ம யாருக்கு செய்யறோன்றத பாத்து செய்ணு‌நீ சொல்ற மாரி அவங்க உண்மையா கஷ்டத்துல இருக்காங்களான் பாத்துட்டு இல்ல
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தா நம்ப எது எது யாருக்கு என்னப் பண்ணாலு நம்ம இவுங்களுக்கு இத செய்யலாமா வேணாமா அதெல்லா நம்ம யோஸ்ச்சி தா பண்ணணுமே எப்பமே
ஆ கரெக்ட் கரெக்ட் சொல்றது கரெக்ட்டு தா
அப்புறோ இந்த சைடிஷ் கேரக்டர் ல்லாம் இருப்பாங்கல்ல ஒரு மாதிரி ஊனம் ஊன முற்றவங்க
ஆஹ் ஆமா அவங்கல்லா‌ பக்க இன்னு அப்டே அவ்ங்கள பாக்கும்போதுதா நமக்கு தெரியும் நம்ம எவ்ளோ பிளஸ்ஸிங்ஸ்ன்னு தெரிமா
ஆமா ஆமா அந்த நம்ம அத வீல்ச்சேறு வாங்கி குடுத்தா அவ்ளோ நல்லது அந்த வீல்ச்சேறு ல்லா நம்ம வாங்கி தர்லா ரோட்ல அவ்ளோ கஷ்ட் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இருக்காங்க அவ்ங்களுக்கு ஒரு வீடு அந்த மாரி வந்து எதா ச்சி ரெடி பண்ணி குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு நம்ப இதுல எல்லா இந்த சென்னைலல்லா இது ரெடி பண்ணி குடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு
ம் ம் ம் நம்ம கிட்ட அந்தளவுக்கில்ல இருக்குறவங்க செய்லா நம்மளால முடிஞ்சது நம்ம செய்ய வேண்டியத்தா
சேர் சேரி நீ எப்பனா நேர்லப் போனனா இந்த மாரி ஏதா பண்ணுனு தோணுச்சுனா பண்ண ஆனா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டிங் ஒண்ணிருக்கு அநாதாஆஸ்சமரோ இங்கொரு எடத்துல ஏதோ கிட்ட எங்க வீட்டு கிட்டருக்கு அங்க பண்ணா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கோவில்ல ஒண்ணு பக்கத்துல ஏதோ வெச்சிருப்பாங்க விநாயகர் கோவில் மாரி அங்கருந்து பண்ணா ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க
ட்ரை பண்ணு நம்ளால முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கு ஹெல்ப் பண்ணுவொ கண்டிப்பா
ஆமா ஹெல்ப் பண்ணணு கண்டிப்பா அதே மாதிரி அங்கல்லா பாஃட்டே செலிப்ரேஷன் வெக்கிறாங்கல்ல ஆனா அது எல்லாருக்கு நம்ப குடுக்க முடியாதுல்ல ஏதோ பாதி பேருக்கு தா குடுக்க முடியு அது எல்லாமே
ம் எனக்கு நம்ம அங்க போய் பர்த்டே செலப்ரேஷன் பண்றன் வெச்சுக்கோயே அப்ப வந்து ஒரு கஷ்டமாய்டு நம்ம பண்றோ அவங்க பண்ண முடியலையோ அப்டி சொல்லிட்டு யோசிப்பாங்களோன் தா எனக்கு தோணு அப்ப ஆனா வந்து இப்டி நெனச்சுப்பே நம்ளால அவுங்ளுக் ஒரு வேல சாப்பாடு கெடச்சிதா நாங் அங்க போனதாலன்னு நெனைச்சுப்பே
அவுங்ளுக்கு சாப்பாடு குடுத்தா நம்ளுக்கே வயிறு நெரம்புன மாரி தா எல்லாரு கையிலியு குடுத் டு அவங்க அப்புறோ சில வயசானவங்களா வந்து நம்ம கையில காசு குடுப்பாங்க நம்ப ஆசிர்வாதோ பண்ணிட்டு
அ எனக்கு இது நடந்திருக்கு இந்த ஓல்ட ஏஜ் ஹோமுக்குல்லா போம்போது
நா கூட ஒரு கோவில் போன அங்க வந்து வயசானவங்க ஒருத்தவங்க உக்கார்ந்துர்ந்தாங்க ஒரு வயசானவங்க ஆனா அவுங் வந்துந்த அநாததுல ந்தா வந்து உக்காந்துருக்க அப்டின்ற மாரி சொன்னாங்க சொல்லிட்டு ஆனா நா நெனைச்சே ஐயோ இத ஏதோ ஏமாத்துறாங்க போல என்கிட்ட காஸ் கேட்டாங்க நா சொன்ன காஸ் குடுக்க முடியாது அப்டின் பாரு என்ன ஏதோ ஏமாத்தற மாதிரி தெரிஞ்சதா அப்புறம் நா என்னா பண்ணே சரி ஓகே வெச்சுக்கோங்க நா என்ன நென்ச்சேன்னா நம்ப நல்லதோ கெட்டதோ நம்ம செஞ்சுட்டுப் போறது நம்ம செய்லா அப்டின் நெனைச்சு நா குடுத்த அந்த மாரிலா நீ பாத்துருக்கியா கோவிலுக்குல்லா போனா
பாத்துக்க நெறைய பேரு அப்டி லைனா உக்கார்ந்து இருப்பாங்க லைன்னா எல்லாரு உக்காந்துருப்பாங்கள்ல அங்க கஷ்டமா இருக்கு எனக்கான அவுங்கள பாக்கும்போது ஆனா வந்து நம்ம பெரிவங்கூட கோயிலுக்கு போனா அவுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆ கோயிலுக்கு போம்போது காசு குடுத்துட்டு போக கூடாது வரும் போது வேணாலு குடுத்துட்டு வரலா அப்டின்னு செல பேர் சொல்லுவாங்க செல பேர் என்னா சொல்லுவாங்க போம்போது குடுத்துட்டு போணு வரும்போது குடுக்க கூடாது அப்டி சொல்லுவாங்க
இந்த ஏமாத்துறவங்கலா நெறைய இருக்காங்க இந்த கோவில் டெல்லாம் ஜோசியம் பா ப்பாங்கலே அவுங்க எல்லாமே ஏமாத்துறவங்கதா ஃபுல்லாவே ஃபுல்லா இந்த காடு மாரி வெச்சிட்டு அதுல எல்லாமே ரெண்டு காடு எது நல்லதா இருக்கு எட்டு காடு எதோ கெட்டதா இருக்கு நெனைக்கிறே அந்த காட வெச்சி எதே தோ பாத்து கிளி ஜோஸ்யோ அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறது
ஆமா ஒன்ஸ் நம்ம அவுங்ககிட்ட போயிட்டோ வெச்சிக்கோயே நீங்க இது இந்தப் பரிகாரோ பண்ணு அந்தப் பரிகாரோ பண்ணுன் சொல்ட்டு பயமுறுத்தி உட்டுருவாங்க நம்ள
நா அப்டிதா போனே ஒரு வாட்டி எங்கிட்ட காசு கேட்டு ஒக்கார வெச்சி அப்புறமா நா வேணான் சொல்லி எ எழுந்துக்கவே முடியல அந்த மாரி என்ன எதோ ஒரு கட்டுப்பாடு மாரி
ஆ அவுங்க அப்டியே உங்க மைண்ட் கண்ட்ரோல் மாரி பண்ணுவாங்க நீ சொல்ற மாரிதா நா பாத்துருக்கே
கொளத்துல எறங்கி அருங்கம்புல் எதோ பிரிச்சிட்டு வா நா உன்கு எதோ செய்ணு அப்டின் சொல்லி எவ்ளவு எவ்ளவோ எதோ தோ பண்றா ஆனா ரொம்ப சீட் டிங்கு இருக்குது நா இத் இதுல அதுவு இ நடக்குது
போயி நம்மளே மாட்டிக்கிற மாரி ஆயிடு நெறைய விஷயத்துல தெரிமா
ஆமா இந்த ரோட்ல கூட பாத்திருக்கியா நம்ம டிராபிக் ஜாம்ல கூட இந்த நெறைய பேர் வந்து ரொம்ப அந்த டிராபிக்ல நம்ம நின்னுட்ருப்போ அந்த நேரத்துல வந்து பிச்ச எடுத்துட்ருப்பாங்க ஆ க அது கொழந்த வேற ரெண்டு கொழந்தய கைய்ல வெச்சிட்டு
கொழ அது நம்ம கொழந்த நம்ம வெச்சிடோனு வெச்சிக்கோ நம்மதா அவுங்க டார்கெட்டே கொழந்தைக்கு பால் வாங்குவாச்சு ஆகு குடுங்கலே அப்டின் கேப்பாங்க வந்து
சில பேர்ல்லா நா சொல்லுவே எங்கன்னா வேலைக்கு போங்கம்மா வேலைக்கு போய் கொழந்தைய பாருங்கமா அப்டின்னா கேக்கவே மாட்டாங்க ம் சில பேரு காஸ் குடுத்தாலு என்ன இவ்ளோ தர நீ இன்னு தரமாட்டியா எக்ஸ்ட்ரா தரமாட்டியா அப்டிலா வேற காசு கேப்பாங்க
அந்த மாரி ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது நீ சொல்ற மாரி அவுங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண கூடாது இன்னு செல பேர் இருக்காங்க தெரிமா அவுங்கல்லா என்ன தெரிமா பண்ணுவாங்க ஒருத்தவங்கள்க்குப் போய் ஹெல்ப் பண்ட்டு அத ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல அது ஒரு பப்ளிசிட்டி அவுங்களுக்லா
ஆமாமா போட்டோ எடுத்து வெக்கிறது அப்றோ எல்லாரை ஏமாத்துறது அப்றோ நம்ளுக்கே ஸ்கேம் மாரி சில அனாத ஆஸ்மின்த்லருந்துலா வரு இந்த மாரி இவ்ளோ குடுங்க அவ்ளோ குடுங்க ஃபோன்லயே வேற வரு அத வேற நம்ம குடுக்கணு எப்பவ்மே
ஓ
எங்க அங்க வீட்ல எங்கன்னா கரண்ட் இல்லையானா உங்க வீட்ல
கரண்ட் போய் போய் வருது வீட்ல இருக்க முடில சம்மர் டைம்ல முடியில உ அங்க அப்டிதா இருக்கா
இங்கியு அதேதா இங்க மழப் பேன்ஞ்சிட்ருக்கு வீட்டுக்கு வெளிய அதுனால கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுட்டுருக்கா
ம் ம் ஆனா ஜாலியா இருக்கும்ல மழனால
அதா நா இவர கூப்ட்டே வெளிய போலாங்க வெளிய போயிட்டு வரலா அப்டின் கூப் ட வெளியே போயிட் வந்தோ கால்ல வெளியே போயிட்டு வர சொல் தா இந்த மாரி அங்க கோவில் போயிட் வர சொல்லோ ஒரே அந்த இது உக்காந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே பிச்ச எடுத்துட்டு அவங்களுக்கெல்லா அவுங்கள நா பிச்ச எடுக்குறவங்கனே என்னால சொல்ல முடில பாக்குத்தே கஷ்டமா இருக்குதுன் சொல்ட்டு கையில காசு குடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக் வந்த அதா இப்ப சும்மா நினச்சிட் இருந்தனா சேரி அதா உனக்கு கால் பண்லா பேசலா உகிட்ட பேசனு போல இருந்தது சேரி அதா கால் பண்ண நானு
ரெண்டு பேருக்கும் ஒரே கோ இன்சிடன்ட்ஸ் மரி இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நீ கோயிலுக்கு போயிருக்கா அங்க
ஆமா அதா நடந்தது அதுதா வேற எதுவு இல்ல சேரி ஓகே உனக் எதா வேல இருக்கானா வீட்ல
வேல இனிமேல் தா போய் ஸ்டார்ட் பண்ணுமே நானு ஒன்கிட்டா பேசிட்டே இருக்க வேண்டிதா இருக்கு ரைட் பேசிட் இருந்தா நேரம் தா போவும் நா போய் வீட்டுல வேலய பாக்கற கொஞ்சோ எனக் ரிலாக்ஸ் ஆயிச்சி இப்போ அப்றமா பேசுற
சே சே பாய் பாய்
ம் பாய்